ஹலோ வணக், நல்லா இருக் கீங்ளா
ஆ, நல்லா இருக்குற ப்ரோ பேசுறது கேக்குதா ப்ரோ கிளீனா ஆ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ சூப்பர் ப்ரோ. எப்புடி ப்ரோ போச்சு இன்னைக்கு ஃபுல்லா
இன்னைக்கு ஃபுல்லா டே ஃபுல்லா எப்டி போச்சுன்னா காலல எந்திரிச்சொன்னே இன்னிக்கு எந்திரிச்சதே லேட்டு சோ அப்டிங்போ சண்டேல சோ வீக்கெண்டுங்மோது எந்ச்சது லேட் இன்னிக்கி ஒரு ஏழ்ர எட்டு மணி எந்திரிச்ச எந்திரிச்சோன் ன அ அ குளிச்சிட்டு சாப்ட்ட சாப்ட்ட ஒனே பசங்க வெளையாட கூப் டாங்க மேட்ச் இருந்துது சொல்லி டோர்னமெண்ட்டுக்காக போயிருந்தே கிரிக்கெட் வெளயாட நல்ல ஒரு உச்சி வெயில்ல போய் வெளாண் ட்டு ரெண்ட்ர மணி ரெண்டு ஒன் ர மணிக்கு வீட்டுக்கு வந்தே வீட்டுக்கு வந்து சாப்ட்டே சாப்ட்ட ஒடனே திரும்ப வீட்டு பக்கத் துல பாக்ஸ் அதாது சூப்பர் சிக்ஸ் வெளாடுவ பாக்ஸ் மேட்ச் சோ அதுக் கூப்ட்டாங்கன் சொல்லி மூன்ற மணிக்கு போய்ட்டு ஆறு மணிக்குதா வீட்டுக் வந்தே இன்னிக் ஃபுல்லா பாத்தீனா கிரிக் கிட் கிரிக்கெட்லே பொய்ட்ச்சு சோ அதுக்கப்புற நீங்க நம்மோ பேசிட்ருந்தோ அப்டியே போச்சு இன்னிக் டே ஃபுல்லாவே கிரிக்கெட்லே போய்ட்ச்சி உங்ளுக்கு எப்டி போச்சு இன்னிக்கி
அப்பறம் ஒரே ப்ராஜெக்ட் ஒர்க்கு தான் பா போச்சு ஏன்னா இங்க வந்து நம்பளுக்கு இந்த இது நறைய வீடியோல எடிட் பண்ணலா குடுத்துட்டாங்க
ஓகேவா
ஓ அததா ஃபுல்லா பண்ணினிருந்தோ ஏன்னா நாளைக்கு நாளலன்னைக்கு அந்த மாரி போஸ்ட் பண்ற மாரிதா இருக்கு
ஓஹோ ஓகே ஓகே ஓகே
அதனால அதுதான் ப்ரோ எடிட்டிங் ஒர்க்ல தா ப்ரோ இருந்தோ
எடிட்டிங் ஓகே ஓகே ஓகே நீ விளாயட அத மாரிலா போவீங்ளா அது ஃபிரண்ஸா விளாயாடறது அந்த மாரி இல்லா இப்பல்லா கம்மியாயிருச்சா
இப்பல்லா ஒரளவுக்கு ஒர்க்கு இருந்ததுனால அந்த அளவுக்கெல்லா பண்ண முடில ப்ரோ மேக்சிமம் வந்து எங்க வீட் வீட்ல சின்ன கொழந்தைங்கல்லாம் இருப்பாங்க இருக்கிறாங்க அண்ணன் பசங்க அந்த மாரில்லாம் இருக்கிறாங்க
ஓகே ஓகே
அந்த மாரி சும்மா வீட்டுக்குள்ள கிரிக்கெட் வெளையாடனு அப்பிடி இருப்போம் இல்லன்னா ஊருக்கு போனா அங்க அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாரி தம்பி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாரில்லாம் இருப்பாங்க அவுங்கள மேட்ச் போட்டா நல்லா வெளாயாடுவோம் ஆனா பிசிக்கலா வந்து எதாச்சு ச்சு ஒண்ணு பண்றோ ஆனா வெளாட்டுன்றது கொஞ்சோ ரேருதா இப்ப முன்ன மாரி எல்லா இல்ல
ம் ம் ம் புரியுது புரியுது
அ ரன்னிங் அந்த மாரிலா பண்றோம் இந்த மாதிரி வெளாடுறது இப்போ ரொம்ப கொறச்சல் ஆயிடுச்சு ஆனா நம்ம சுத்தி இருக்குறவங்களு நம்ம ரெடியா இருந்தாலு அவங்க ரெடியாக இருக்கணு சுத்தி இருக்குறவங்க இல்ல அவங்க ரெ டியா இருந்தாலு நம்ப இருக்கனும்ல ஆனா அந்த மாரி ஊர்ல இருக்கற பசங்க கூட முன்ன மாதிரி இல்ல எல்லாரு வேலைக்கும் போயிட்டாங்க முன்னெல்லா அது கிரௌண்டு காலியாருந்தா சம்மர் ஆனா பக்கத்து ஆ நெலத்துலல்லா செடியெல்லா காஞ்சிட்டு இருக்கோ காஞ்சிடுச்சன்னா அங்க கிரௌண்டு போட்டு அங்க எங்க காஞ்சு இருக்குதோ அங்க கிரவுண்ட் போட் வெளையாட ஆரம்பிச்சுருவாங்க இப்ப இருக்க பசங்கலா வேலைக்கு போயிட்டானுங்க அந்த மாரி எதுவு பாக் கவு முடியில இப்போ வ விளாடுற எங் அஹ் வயசு பசங்க எல்லா போயிட்டானுங்க இப்ப வந்து சின்ன சின்ன பசங்க ஆட ஆரம்பிச்சுட்டாங்க வாலிபாலு செட்டல்கார்க் அப்டின்னு அ அவனு ட நம்ப யாருனு கூட தெரியாது போய் பாலு குட்றா பேட்டு குட்றா அப்டின்ட்டு அந்த மாதிரி வந்து நம்ப பசங் கூட வெளானா தா ப்ரோ எதுவோ இருந்தாலு
உண்ம தா நீங்க சொன்னது கரெக்ட்தா இப்ப கூட எங்க எங்க ஏரியாலா பாத்தின்னா பச் சங்க அவ்வளோ பேர் இருப்பாங்க ஒரே ஏஜ் கேட்டகரியில கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருப்போ ஒரே ஏ ஒரே ஏஜ்ல பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பத் பன்னெண்டு பேர் பக்கொ வேலைக்கு வெளியூருக்கு போயிட்டாங்க வேலைக்கு ஒரு நாலு பேர் இருக்கு இப்போ பாத்திங்ன்னா பதினஞ்சு பேர் எடுத்த எடத்த நாலு பேர் தா இருக்கு இப்ப இருக்க சண்ட இது இல்லாமே இங்க நம்ப ஏஜ் கேட்டகரில அந்த நாலு நாளா ஆ சார் நா அஞ்சு பேர் இருக்கு மொத்தோ இப்ப அஞ்சு பேர் என்னப்ப எப் அஞ்சு பேர்தா வெளையாட்னோ கிரிக்கெட்டு அன் சின்ன சின்ன பசங்க எல்லா சேத்து அஞ்சு பேரு தா நாங்க வெளையாண்டோ இப்ப இங்கம்போ எப்டி கலகலனு இருந் ஏரியா பாத்தீங்கன்னா இப்ப வந்து அப்டியே அம்போன்னு இருக்கு சோ அப்டி ஆனா லீவ்ல வருவானுங்க ஒரு சில நாள் லீவ்ல வந்து ஒரே நாள வீட்டுக்கு வருவானுங்க ஏன்னா சொல்லி வச்சு வருவானுங்க ஏன்னா அப்பதா வந்து கொஞ்ச நேர எல்லாரு ஒட் ட்டுக்க ஒரே மாரி பாத்த இருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாரிக்கு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு நாள் வந்தானுங்கன்னா யார பாக்கணு யார பாக்க முடியலங்கறது தெரியாது அப்டிங்க போது எல்லாரு ஒவ்வொரு நாள் பேசி வச்சு குரூப் ஒண்ணு இருக்கு பசங்கள்ள ஏரியா குரூப் இருந்ச்சு அந்த குரூப்ல பேசி கனு இன்னிக்கு நா வரண்டான்னு சொன்ன ஒடன்னே எல்லா பசங்களு அன்னைக்கே எல்லாரு வருவானுங்க ரெண்டு நாள்ஸ் வீக் எண்டு வந்து இங்க இருப்பானுங்க அன்னைக்கு மட்டு ஜாலியா இருக்கு மாசத்துல ஒரு ரெண்டு நாள் வருவானுங் கண்டிப்பா ஆனா அந்த அந்த ரெண்டு நாள் பாத்தீங்கன்னா செம ஜாலியா இருக்கு ஏனா எல்லாரு வெளியூர்ல இருந்து வரானுங்க பழைய மாரி அதா கிரிக்கெட விளையாடறது அதெல்லா கண்டிப்பா நடக்கு எல்லாரு ஒட்டுக்கா விளையாடுறது அப்படிங்கறது நடக்கு‌ ஏனா இப்ப ரொம்போ குறைஞ்சிருச்சு சொல்ல போனா நீங்க பசங்க எங்கேயுமே பாக்க முடியல ப்ச் எல்லாரு நம்ம இரு க்கும்போது சின்ன வயசுல இருக்கும்போது எவ்வளவு பசங்க இருந்தாங்க அப்போ அவ்ளோ பேர் இருந்தாங்க ஆனா இப்ப பசங்களே இருக்கிறது இல்ல இப்ப சின்ன பசங்களே விளையாட வர்றது இல்ல சொல்லப்போனா நம்மள விடுங்க சின்ன பசங்களே விளையாட வர்றதில்ல எல்லா இப்பெல்லா உம் ஆமா ஆமா இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜி இவ
உம் ய அது நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல கொஞ்சோ இதுவா இருந்துச்சு இப்போ வெளாடவே சுத்தமா புடிக்கல
ஆமா உண்மதா அது நானுமே கொரோனா டைம்ல விளையாண்டுருக்க ஆனா இப்ப வந்து ப்ச் அது ஒரு புடிக்கல சொல்ல போனா அப்போ வந்து வெளண்ட விளையாட வேண்டிய ச்சு சுச்சுவேஷன் ஏனா வெளில போ முடியாது எதுவும் பண்ண முடியாதுங்கும்போது எல்லார் கைலயு ஃபோன் இருக்கு அப்டீங்கும்போது அந்த கேம்ல டவுன்லோட் பண்ணி வெளாட ஆரம்பிச்சோ ஆனா இப்ப பசங்க அதே ஒரு இதா வெச்சிட்டு இருக்காங்க சொல்லப்போனா அதயே ஒரு பொழுதுபோக்காவே வெச்சிட்டு இருக்காங்க
ஆமாமாமா ப்ரோ இப்ப வந்து நா உங்ககிட்ட ஒன்னு கேட்கலா னு இருக்க
உம் கேளுங்க
அது என்னன்னா இப்போ வந்து நீங்க சொன்னிங்கல்ல இப்போ பதினஞ்சு பேர் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு அப்டின்ட்டு
உம் உம்
சோ இப்ப வந்து நீங்க நாலு பேர்தா இருக்கிறீங்க
உம் உம்
சோ நீங்க சின்ன வயசுல அந்த பதினஞ்சு பேர் வந்து அஹ் நெறய காரியங்கள்லாம் பண்ணிருப்பீங்க வெளயாட்டு சில சேட்டைகள் அந்த மாதிரில்லாம் பண்ணிருப்பீங்க அதுல வந்து மறக்க முட் முடியாத நினைவுகள் எதனா இருக் க்குதா
கண்டிப்பா அது நானே பண்ணிருக்கே சொல்ல போனா இன்னமு பசுங்க சொல்லி காட்டுவானுங்க அதே அப்பல்லா பாத்தீனா நம்ப அந்த வாடகே சைக் கிள்ளுங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ் யார் வீட்லியு சைக்கிள் அவ்ள்வா இருக்காது நம்ம வாடை ஒருவாயோ ரெண்டு ருவா குட்த்து ஒரு மண் நேரத்துக்கு எடுப்போ அப்படிதா என்ன பண்ட்டு நாங்க ஒரு பதனஞ்சு பேருமே ச சைக்கிள் இருக்கு பாஞ்சு சைக்கிள் இருக்கு நாங்க போய் மொதலே சொல்லி வெச் சி பாஞ்சு சைக்கிளயு எடுத்துருவோ அதுல பாத்தினா ஒரு சைக்கிள் மட்டு நல்லா சூப்பரா இருக்கும் கலர் ஃபுல்லா இருக்கு ஃபஸ்ட்டு யாரு போறாங்ளோ அவங்களுக்தா அந்த சைக்கிளு சோ அப்டின்ட்ருக்கு ஆ அது சைக்கிள் மட்டுந்தா கலர் ஃபுல்லா இருக்கு அதுல பிரேக் எல்லா கொஞ்சோ கோளாறு ஏனா அப்டி நாந்தா ஃபஸ்ட்டு போனா அந்த சைக்கிள் எனக்குதா ஃபஸ்ட்டு கெடச்சது நா அப்டியே கெத்தா அப்டியே பாத் தியா சைக்கிள் நா எடுத்துட்டன் சொல்லி கெத்தா அப்டியே வன்ட்ட ஒரு மே ஒரு எறக்கோ மேடு இருக்கு உ கிட்டத்தட்ட அப்டியே பள்ளமா எறங்குற மாரி இருக்கு மேல இருந்து கீழால தார் ரோடு நா எனக்கு அந்த சைிக்கிள்ல வந்து ஆ ஃபஸ்ட் டைம் அந்த சைக்கிள அப்பதா எடுக்குற அப்டிங்போது அந்த சைக்கிள்ல ப்ரே க் இருக்கறதா எனக் இல்லங்கறது தெரியாது எனக்கு நா என்ன பண்ட்ட மேடுல இருந்து சல்லுனு வந்த ஆப்போசிட்ல ஒரு அக்கா துணி தொவச்சிட்டுருக் காங்க கொண்டு போய் நேரா அவங்க மேல குத்திட்ட
அய்யயோ
குத் அவங்க கீழ அதாவது குமிஞ்சிட்டு இருந்தாங்க முன்னாடி பக்கிட்டு இருந்துச்சு அவங்க குத்துமா அப்டி பக் வீட்ல சொருகிட்டாங்க அந்த அக்கா தல உள்ள போயிட்ச்சு பக்கெட்டுகுள்ள தண்ணி த்த பதிலா அது என்னனா இப்பண்ட்டு எனக்கு என்ன பண்ணு தெர் சின்ன வயசு ஒரு ஆ ரெண்டாது மூணாது தா படிக்கிற என்ன பண்ண சைக்கிள போட்டு குடுனு ஓடி வண்ட்ட கிட்டத்தட்ட ஒரு வருஷோ பக்கோ அந்த ஏரியா அந்த பக்கமே போவல நானு இன்னம்மே அந்த ஏரியா க்ரஸ் பண்ணா பசங்க சொல்லுவாங்கட்ட அந்தக்க கூப்பிடுறதா அக்கக்கு கூப்பிடுறா தா அப்படிபாங்க இன்னமே அந்தக்கம் திரும்ப மாட்டோ போனேனா ஏன்னா அந்த அக்கா என் அதுக்கப்புறம் என்ன ஆனான்னு தெரியல தூக்கி விட்டாங் என்னாச்சன்னு தெரியல நேர அப்ப இப்படி அப்படி கீழ குனிச்சிடு இருந்த எப்படி பின்னாடி எல்லாம் எப்படி போய் விழுவாங்க அந்த மாதிரி போய் கரெக்டா அந்த பக்கெட்ல சோர்வுகிட்டாங்க பக்கட்டு ஃபுல்ல தண்ணி அந்த இந்த ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா இன்னுமும் பசங்க சொல்லி காட்டுவானுங்க ஏய் நீ சைக்கிள் பண்ணி நீ அப்படின்னுல்ல சொல்லி இன்னமும் சொல்லி காட்டுவானுங்க அந்த நிகழ்வு இன்னமும் ஞாபகம்ரா எல்லாத்துக்குமே ம் உங்களுக்கு அந்த மாதிரி பசங்க இருந்து இத ம ஏதோ பன்க்டிவிட்டி
நிறைய இருக்கு பரோம் இது வந்து பர்ட்டிகுலரா சொல்றதோட நிறைய இருக்குது நாங்க பெட் மே விளாடுவங்க ஊர்ல அந்த மாதிரி பெட் மேட்ச் விளாடுறது ஊர்ல ஏரி தண்ணியில மீன் பிடிக்கிறது மீன் பிடிக்க சொல்ல வலிக்கு விழுந்து ஒரு பெரிய மீன் வந்துச்சு
ஆஹ்
குடிக்கிறதுக்குன்னு வலிக்கு நிறையா பே வாட்டி விழுவோம் அதெல்லாம் மறக்க முடியாத நினைவு அந்த அந்த மாதிரிலாம் இப்போ ஏரியில் தண்ணி ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வரும் எப்போாச்சும் ஒரு வருஷ கணக்கல கழிச்சு அந்த டைம்ல வந் து நம்ம ஏரில பாத்தோம்னா அந்த டைம் எங் அ எங்க மாமா பசங்க எல்லா வருவாங்க ஏய் அதாம்ப்பா நீ வழுக்கிவுழுந்தா மீன் புடிக்க சொல்ல அப்படின்னு சொல் ட்டு இந்த மாரி பாயிண்ட் அவுட் பண்ணி எல்லா காட்டுவே இப்ப எல்லா எங்க ப்ரோ அந்த மாரி தண்ணியே வந்தா கூட ஆளுங்க இல்ல சோ அதெல்லா பாத்தா வந்து அந்த ஞாபகந்தா நம் ளுக்கு ஒரு இந்த மாரி இங்க எல்லா மீன் புடி ச்சோ இங்கெல்லா நம்ம வழுக்கி விழுந்தோ இங்கெல்லா துணி தொவச்சோ அந்த மாரி லா நம்பளுக்கு மைண்ட் எல்லா வரு, சோ இதெல்லா வந்து ஒ ரு நினைவுதா ப்ரோ ஏன்னா முன்னா வந்து நம்ம இந்த மாரி அ பண்ணனாலதா இந்த மாரி ஒ ரு மெமரிஸ்லா இருக்கு ஆனா வந்து நம்ப இப் இப்ப இருக்கற டைம்ல வந்து நம்மளுக்கு அந்த மாரி மெமரிஸ்லா எதுமே வர மாட்டேங்குது ஏன்னா வந்து நம்ம அந்த அளவுக்குல்லா நம்ம ஃபுல் ஃப்ளஜ்ஜிடா எதுவமே பண்றதும் இல்ல
பண்றது இல்ல உண்மைதா உண்மைதா
அதா நம்ம பண்ற இதுவா இருந்தாலுமே நம்ம வந்து ஆ இன்னொரு செயல்ல இது பண்றதுக்கோசரந்தா நம்ம பண்ற மாதிரி இருக்குது இன்னொரு செயல ஃபுல்ஃபில் பண்ற மாரி ஆ சோ ஒரு வீடல ஒருத்தர் சொல்லுவாருங்க நா வேலைக்கி போறது போவாது என்னோட இஷ்டோம் அது வந்து இப்ப போறோங்கல் லாம் அவங்க இ எம் ஐ ய கட்றதுக் கோசுரதா வேலைக் போவாங்க அந்த மாரி சொல்ற மாரி இப்ப பண்ற விஷியம் எல்லாமே மத்தவங்க திட்டுவாங்களோ இல்ல கேவலமா பேசிறுவாங்களோ அந்த மாரி பயந்து பயந்து தான் பண்ற மாரி ஆனா வந்து அப்பெல்லாம் நம்ம அந்த மாரிலா யோசிக்கவேல்ல ஏதோ ஒண்ணு நம்ம ஜாலிக்கு பண்ணோம் வந்தோம் அந்த மாறு தா இருந்துச்சு ஆனாய்யா அப்ப இருந்த கேங்கு மாரிலா இப்பெல்லா யாரும் வரமாட்டாங்க ப்ரோ
உண்மதா அப்ப இருந்த கேங்கு வேற கேங்கு சொல்ல போனா எந்த விசோஸ் தில் மீடிய இல்லாத கேங்கு ஃபோன் இல்லாத கேங்கு அந்த ஒரு ஃபண்ணு மட்டும் இருக்கும் அவங்கிட்ட எப்பயுமே அந்த கலாச்சிக்கிட்டு ஊர் சுத்துறது ஃபன்னு மட்டு இருக்கு ஆனா இப் இப்ப இருக்க பசங்கிட்ட ஃபன் தவர மீதி எல்லாமே இருக்கு போன் இருக் கு எல்லாமே இருக் கு ஆனா விளையாடதா யாரு இல்ல
ஃப்ரெண்ட் ஃபாலோவர் இருந்தாலு நேர்ல ஒர்த்தன கூட அவங்களுக்
ஆமா அந்த மாரிதா இருக்கு அவ்ளோ பேர் ஃபாலோ வச்சிருக் இப்ப நம்ம ஒரு ஹெல்ப்னு எவன் கிட்ட கேட்டா ஒருத்த உதவி பண்ணமாட் இது நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டு பாருங்களே சோசியல் மீடியால இருக்க மாட்டா நம்ம எந்த ஒரு ஹெல்ப்பா இருந்தாலு அவனால முடியுதோ இல்லையோ அவனால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவா கண்டிப்பா நம்ளுக் இல்லன்னு சொல்ல மாட்டான் எதயு இல்லன் சொல்ல மாட்டான் அவனால என்ன முடியுதோ அத பண்ணுவா சோ அதுதா நம்மக் கெடச்ச ஒரு ந உண்மையான ந ட்பு இப்ப இருக்க பசங்க நட்பு எல்லா கேட்டீங்கன்னா அதெல்லா ஒரு நட்பே இல்ல சொல்ல போனா
ஆமா ப்ரோ சேரிங் ப்ரோ அடுத்த கால்ல பேசலாமா
கே பேஸ் லா நன்றி நன்றி
ஓகே பா தேங்க்யூ